பாத்திங்ளா
அ நல்லா இருக்கோ தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லார்க்க தோழி வீட்ல எல்லாரு சௌக்யமா
அ எல்லாரு நல்லா இருக்கோ தோழி
சரி இப்போ அ ம் இங்க திருவாரூர் அப்டின் சொல்லி கேள்விப்பட்றுகீங்ளா தோழி அங்க வந்து திருவாரூர் ல தியாகராஜர் அப்டின் சொல்லி அ அங்க ஒரு கோவில் இருக்குது திருவாரூர் பெரிய கோவில் அப்டின் கூட சொல்லுவாங்க அத பத்தி உங்ளுக்கு எதா தெரியுமா தோழி நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா
இல்ல தோழி நீங்க சொல்றிங்ளா
அ ஆமா இந்த அதாவ்து இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலுங்றது வந்து அ ஆசியாவிலே மிகப் பெரிய தேர்ன்னு பாத்திங்ன்னா திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல தா நடக் க்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா ஒரு நிகழ்வெலா இங்க திருவாரூர் அப்டின்ற எடத்துல இருக்குது அ எனக்கு சரியாக அத பத்தி அவ்வளோவா எனக்கு தெரியாது தோழி அதாவ்து நம்ம இங்க போ பெரிய கோவில் அப்றோ வந்து திருவாரூர் பெரிய கோவில் அப் ப்டின் பாக்கும்போது ரெண்டு வந்து ஏறத்தால ஒரு மாதிரி இருக்கு அப்டின் சொல்லி கேள்விப்பட்ருக்கே
ம் ம் ம்
ம் திருவாரூர் பெரிய கோயில்ல பாத்திங்க அப்டின்னாக்கா தேர் திருவிழா அப்றோ தெப்பம் திருவிழா அதெல்லாமே நடத்துவாங்க தோழி அ எ தெப்பம் அப்படிங்கும் பொழுது ஒரு மூணு மூன்று நாட்கள் தொடர்ந்துமே நடக்கு தெப்ப திருவிழா அப்டிங்கிறது அ அதாவ்து இந்த தெ அந்த அ பெரிய கோவிலுக்கு அருகிலே வந்து ஒரு தெப்ப கொளோ இருக்கு அப்டின் சொல்லி கேள்விப்பட்ருக் அதுல வந்து பாத்திங்க மூணு நாள் இரவுமே வந்து தெப்பம் செல்லுமா அதெல்லாமே பாக்கணு அப்டின் சொல்லி நறைய ஆசைகள் தோழி ஏன்னா நம்ம இந்த மாரி ஒரு நிகழ்வெல்லா போய் பாக்குறோ அப்டின்னா பல விஷயங்கள நம்ம தெரிஞ்சிக்லா அப்டின் அதாது அந்த காலத்துல இருந்து கய்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் அப்டின் சொல்லி சொல்றாங்க தோழி நீங்க இந்த கோவில பாத்துருகீங்ளா அத பத்தி எது உங்ளுக்கு தெரியுமா
ஆ பாத்திருக்கே தோழி கேள்விப்பட்ருக்கே நறையா அதனால கொஞ்சோ கொஞ்சோ தெரியு தோழி ஆனா தேர் திருவிழானாலே ஊரே தெரண்டு வரு சுத்தி உள்ள தே ஊர் எல்லாருமே திரண்டு வருவாங்க மெய்ன் ஆ அந்த ஆனா அ முக்கா வாசி அந்த சிவனடியார் அவங்க தா ரொம்ப இதா வ ருவாங்க அப்டின்ல்லா சொ ம்
சிவனடியார்கள் அப்டின் சொல்லுவாங்க இல்லையா அவங்கல்லா மிக பெரிய அளவிலிந்து அந்த இடத்துக்கு வருவாங்களா தோழி அங்கருந்து
தோழி
திருவிழாக் கோ காலங்கள்ல வந்து சிவனடியார்கள் வந்து மிக அதிக அளவில் வந்து அங்க வந்து அ நெறைய அந்த அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த அ மேளம் அந்த இன்னு நெறைய உபகரணங்கள்ல்லா வச்சிருக்காங்க இல்லையா அதெல்லா வந்து ப யன்படுத்தி ரொம்ப வந்து சந்தோஷமா டான்ஸ் எல்லா ஆடி ரொம்ப மகிழ் ச்சியா இருப்பாங்ளா அங்க அந்த எடத்துல பாத்தீங்ன்னா நிறைய நிறைய இந்த மேரி ஷிவனடியார்கள நம்ம பாக்கலாமா தோழி
அம்
அது மாரி அங்க உள்ள போட கூடிய கடைகள்ல இருக்கட்டோ ம் ஒவ்வொரு கடை ஒவ்வொ அதாவது இந்த அந்த அந்த கோவில சுத் தி நாலு வீதிகள் வருமா தோழி ஆ நாலு வீதி அப்டின்ற பட்சத்துல நாலு வீதியுமே சுத்தியுமே வந்து அவ்ளோ கடைகள் இருக்கும்மா தோழி அதாவது கடைகள் அப்டின்றதுக்கே ஒ இப்போ நம்ம மக்கள் வந்து நடந்து செல்ல முடியாத அளவுக்கு வந்து கடைகள் அந்த அளவுக்கு கடைகள் அதிகமா இருக்குமாந் தோழி கோவில் வந்து அந்த திருவிழா காலங்கள்ல நடப்பெறுமாந் தோழி நீங்க பாத்தது உண்டா தோழி அந்த மாதிரி எது திருவிழாக்கள் அ அப்டின்றது
திருவிழாக்கள் பாத்ததுண்டு தோழி ஒரு வாட்டி வந்திருக்கோன்னு நெனைக்கிற தோழி நாங்களு அந்த பக்கம் தேர் பாக்க அப்டி வந்திருக்கோம் தோழி நாங்க கூட்டம் தாங்காது தோழி அந்த அந்த வடம்ன்னு சொல்றாங்கள தோழி அந்த தேருக்கு வடம் அத ல்லாவே எல்லா ஊர்லயுமே வடம் புடிச்சு இழுப்பாங்க ஆனா இந்த வடத்த தொடறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி ஒவ்வொரு நேரோ தொடவு உட மாட்டாங்க அவ்ளோ கூட்டோ பாத்ருக்கோ நாங்க
ஆமா அதாவது அந்த அதாவது திருவாரூர் தேர் அப்டின்ற அந்த ஆழித்தேர் ஆசியாவிலே மிகப்பெரிய அ தேரோ அப்டின்றது வந்து திருவாரூர் தேர தா சொல்லுவாங்ளா தோழி அந்த தேர் வந்து எதா திருமணம் ஆகாதவர்கள் அந்த தேர வ வடம் பிடிக்கறதா இருக் டும் அந்த தேர பாக்கறதா இருக்கட்டும் அவளுகள் க்கு திருமணம் கூட நடக் நடக்குது அப்டின்னு சொல்லி எல்லா நா கேள்விப்ப
அப்டியா தோழி நா இது கேள்விப்பட்டிருக்க தோழி ஒருத்தங்க சொல்லி ஆ நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்ருக்க அது வந்து இப்ப மாசமா இருக்காங்கள தோழி அப்டி மா சமா இருக்கம் போது அவங்க அந்த தேர ஓடுற தேர பாக்க கூடாது அப்டின்னு நிக்கிற தேர பாக்கலாமா ஓடுற தேர பாக்கக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்களா தோழி
ஆமா ஆமா தோழி அதாவது து நிறை மாதமா இருக்கிறது அப்டின்ற அதாவது என்ன காரணம் அப்டின்னா அதுக்கு
ம் ம்
அதுக்கு வந்து அத முன்னோர்கள் வந்து ஒரு சில காரணங்கள் சொல்லிருக் கங்க அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்டின்றதயே அ அதுக்கு வந்து ஓட்ற தேர பாக்க கூடாது அப்டின்றதுக்கான காரணோ வந்து அ அந்த தேர் ஓடக்கூடிய எடத்துல வந்து நிறைய கூட்டங்கள் அதாவது அந்த தேர பாக்கக்கூடிய நிறைய கூட்டங்கள் வருவா சோ அந்த கூட்ட நெரிசல்ல போய்ட்டு நம்ம போய் மாட்டிக்கிடுவோ அப்டின்ற ததா ஓட்ற தேர பாக்க கூடாது நிக்கிற தேர பாக்கலா அப்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ப அந்தே ஓட்ற தேரு அப்டின்ற பொழுது நெறைய பேர் தேரப் பிடிச்சு இழுக்கறது ஏன்னா இவங்கக கார் மாசமா இருக்கும் பொழுது அங்க கூட்டத்துல எதும் இடிசல்ல மாட்டிப்பார் அதாவது நிக்கிற தேர பாக்கலனா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் இருக்காது நிக்கிற தேர ஒ அதுனால அந்த மாரி ஒரு சில அதுக்கு வந்துஇவங்க பெரியவர்கள் இந்த காரணோ சொல்லிட்டு போயிட்டாங்க ஓட்ற தேர பாக்க கூடாது நிக்கிற திரவ ஆனா அது நாளடைவுல என்ன ஆயிடுச்சு ம் கொஞ்ச பாத்தாக்க எதோ பிரச்சன அப்டின்ற மாரி மக்கள் வந் ஆமா மக்களுடைய மனதில அப்டி வச்சுட்டாங்க அப்ப அந்த காலத்திலலா அப்டிதா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆ அத இயற்கை சார்ந்த ஒரு செயல்பாட தா செஞ்சிருக்காங்க
ஆமா தோழி அப்புறோ இதுவு ஒண்ணு சொன்னாங்க தோழி கல்யாண ஆயூ ஒரு வருஷம்த்துக்கு பாக்ககூடாது அப்டின்னு
ஆ அப்டி ஆமா அப்டியு சொல்லுவாங்க கல்யாண ஆயி ஒரு வரு அந்த ஒரு வருடம் புது தம்பதிகளா வந்துட்டு அந்த தேர பாக்க கூடாது அப்டின்னு சொல்லு அதுமே நா கேள்விப்பட்ருக்கே அதுக்கு என்ன கார்ணோ அப்டின்றது எனக்கு தெரியல நா கேள்விப்பட்ருக்கே
ம்
போன்ற நிகழ்வு எல்லா நடக்கு அதாவது அந்த தெப்பல் திருவிழா அப்பின்றத பாத்துருகிங்களா அது வந்து பாக்குறதுக்கே மிக பெரிய அஹ் காண கிடைக்காத ஒரு காட்சியா இருக்கும் தோழி அந்த தெப்பத்துல ஏறி மக்கள் வந்து அந்த அதாவது தெப்பம் வந்து அந்த தெப்ப குளத்தை முர் மு முற்றிலுமாக சுற்றி வரு தோழி ம் கிட்டதட்ட இப்போ ஒரு எட்டு மணிக்கு அல்லது ஒன்பது மணிக்கு எடுக்கறாங்க அப்டின்னு விடிய வெளிய நாலு மணி வரைக்கும்மே இந்த தெப்பம் போகு அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்ருக்க அதாவது கடைசி பாகத்தினுடைய நேரம் வந்து நாலு மணி அளவோ மூணு மணி அளவோ அப்டின்ற மாரி சொல்லுவாங்க
ஓ
ஆ மொத்தத்துக்கு மூணு முறை இந்த தெப்பம் சுத்தி வருமா அ அதுல முதல் முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறை அப்டின்னு சொல்லிட்டு அதுமாரியே அதுவுமே வந்து நா கேள் பட்ருக் எல்லாமே நா போயி பாக்கணு அப்டின்றது என்னுடைய நீண்ட கள் ஆசை அப்டின்னு சொல்லலா அ அதை விட இந்த தேர பாக்குறது மிக பிரம்மாண்டமா இந்த குதிரைகள்லா
ஆ அ அது பாத்துருக்க தோழி அது நல்லா இருக்கு தோழி ஒரு மாரி
ஆமா பாக்குறதுக்கே அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குமா தோழி இந்த தேரை பாக்குறதுக்கு ஆமா அந்த வானத்துக்கும் இந்த பூமி நடந்து வரது மாதிரியுமான ஒரு அலங்கரிப்புல அதன் முன்னாடி வந்து தேரோடைய முன்பகுதியில பாத்தீங்கன்னா குதிரைகளால நிரம்பி அத பாக் பாக்கறதுக்கே அவ்ளோது ஒரு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோ தோழி
ம் ம்
ஆ அது மாரி இந்த அந்த திருவாரூர் அந்த திரு அந்த கோவில் இருக் இருக்கு இல்லையா அந்த பெரிய கோவில் அப்டின்ற அந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில பாத்தீங்க அப்டின்னா கோவில் குள்ளயு வந்து மிக பெரிய அந்த காலத்து சிற்பங்கள்லா நெறைய இருக்கு அப்டின் சொல்றாங்க தோழி அத அத வந்து நம்ம உள்ள போயி பாக்குறோ அப்டின்னா ஆ உள்ள நுழைவாயில் அதற்கு நான்கு நுழைவாய்கள் இருக்குகாம் தோழி நான்கு புறம் அதாது நான்கு வீதிகள் சுத்திதா அந்த கோவில் உடய எந்த விசேஷங்களு நடக்கும் அப்டின்னு சொல்லி கேள்விபட்டிருக்கே அதே மாரி தோழி அந்த நான்கு வீதிகள்லையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நுழைவாயில் இருக்கா ஒவ்வொரு நுழைவாயிளு மிக பிரம்மாண்டம் மான முறையில் ஆ எழுப்பபட்டிருக்குமாம் தோழி அ அது மாதிரியான ஒரு செய்தியுமே நான் கேள்விப்பட்டிருக்கே
ம் நா ஒன்னு கேள்விப்பட்டே தோழி அதூ ஏதோ இந்த சுனாமில்லா வந்தப்ப தோ தோழி அப்போதைக்கு சொன்னாங்க திருவாரூர் தான் துறைமுகம் அங்க கல்வெட்டு எழுதிருக்கு அப்டின்னா ஆனா இருக்கு தோழி அங்க கல்வெட்டு
ஆமா அது போல பாத்தீங்கன்னாக்கா ஆ அந்த ஒரு கத ஒரு கத ஒன்னு கேள்விப்பட்டிருப்பிங்க அப்டி நெனைக்கிறே அதாது வந்து ராஜராஜ காலத்துல வந்து மால மாடு வந்து கண்ணுக்குட்டிய ம் அ கண்ணுக்குட்டிய வந்து ஒரு ஏய் ஏ ஒரு ஒரு அதாது ஒரு அ தேரோட்டி வந்து மா மாட்டு கன்னுக்குட்டி மேல விட்டதாகவு அதுக்கு வந்து இந்த மாடு வந்து அர அ அரசரிடம் வந்து நீதி கேட்டதாவு ஒரு கதை ஒன்னு படிப்போ ஆமா அது வந்து அந்த கோவில்ல இருக்கு அப்டின்றதையு நா கேள்விப்பட்டிருக்கே
கேள்வி பட்டிருக் இந்த இது இருக்குங்கறது நா கேள்விப்பட்டல ஆனா இந்த மாரி கத சொல்லி இருக்காங்க தோழி ஆனா இந்த கல்வெட்டு பா ஆ
கல்தேரு அப்டின்னு சொல்லுவாங்க தோழி அதுல வந்து அது அ அங்க வந்து திருவாரூர்ல வந்து இந்த கல்தேரு அப்டிங்கறதுமே அங்க இருக்கு அ அந்த காலத்துல எழுப்பப்பட்ட கல்த்தேர் அப்டின்னு சொல்லுவாங்க அஹ் அதெல்லாமே நா வந்து வந்து பாக்கணு அப்டின்னு சொல்லி எனக்கு நீண்டனால ஒரு ஆச தோழி இப்ப இந்த கோவில போயி முழுவது அந்த கோவில போயி நம்ம சுத்தி பாக்குறோ அப்டின்னா ஒரு நாள் மாலை பொழுதுல போனா கூட நமக்கு அந்த ஒரு நாள் பாத்த தா தோழி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம நன்றாக பார்த்து திரும்பி வருவதற்கு ஒரு நாளே நமக்கு பத்தாது அப்டின்னு சொல்லுவாங்க தோழி.
ஆனா இது ஒன்னு கேள்விப்பட்டிருக்கோ தோழி மின்னாடி ராஜா காலத்துல அத மாரி படிச்சிருக்கோ தோழி நறையாவே பாத்தீங்னா இங்க இருந்து தஞ்சாவூரு வந்துக்கு அந்த சுரங்கப்பாத வழியாலே ராஜா காலத்துல ராஜா போயிட்டு வருவாரு தஞ்சாவூர் வரைக்கு அப்டின் சொல்லி
அதாவது இல்ல அவர் மி சொல்லுவான் தோழி எதாவது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் திருவாரூர் பெரி பெரிய கோயிலுக்கும் இடையே வந்து ஒரு சுரங்க பாதை இருக்கு அப்படின் சொல் சொல்லி அந்த தோழி அந்த சுங்க பாதை வந்து இப்ப வந்து ம் அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து ரகசியமாக சென்று வருவதற்கா அந்த குயுக்குமான ஒரு ரகசிய பாதை அப்படின் சொல் சொல்லியிருக்காங்க ஆனா நாலு அடிவுல பாத்தீங்கன்னா அந்த பாதைய எல்லாம் மூடி வச்சிருக்காங்க அப்படின் சொல்லியுமே
ஆமா தோழி இப் ம் அ ஆமா தோழி அதுவு சொல்லியிருக்காங்க தோழி அதை மூடி வைத்து விட்டார்கள் அடச் து விட்டார்கள் அடைத்து விட்டு அதுலய் ஏதோ சாமிய வச்சு பூ வச்சு இது பண்ணி அத மட்டு கும்ட்டுட்டு இருக்காங்க அப்டின் சொல்றாங்க தோழி அது ஆனா இப்ப பாத்தீங்னா காலங் காலமா மூடி கிடக்கறதுனால அது ஃபுல்லா பூச்சி காடு மாரி ஆயிருக்கு தோழி கண்டிப்பா போகவு முடியாது நம்ளால
இல்ல அந்த மாரி பாதைகள் எல்லாமே சுத்தப்படுத்தி மக்களுக்கு அந்த மாரி ஒரு செயல்பாட்டையுமே காட்டலான்தான அ அந்த மாரி அதா அந்தகாலத்துல கட்டிருக்காங்க அப்டினா அது எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு முக் கியத்துவம் குடுத்தா ஒரு செயல்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்க அத பாருங்க நாலடைவுல அப்டியே கடந்து வந்த நம்ம பா அந்த வழித்தளங்கள்லா வீணாக போகுது நீங்க சொல்ற மாரி பாத்தீங்னா காடு பூச்சி பொட்டு அப்படின் சொல்லிட்டு நெறய ஒரு பாதிப்பான சூழ்நிலையில தா இப்ப அந்த இப்போதிக்கு அந்த இடோ இருக்கு மீண்டும் நம்ம அடுத்த அழைப்புல இத பத்தி நம்ம பேசலா தோழி நன்
கண்டிப்பா தோழி நன்றி தோழி